ஆ நல்லா இருக்கங்க தோழி நீங்க எப்டி இருக் க்கிங்க
அஹ் நல்லா இருக்க எங்க கொழந்தைங்கள கவனிக்கிறதுலயே நேரம் போகுது அவங்கள சமாளிக்கிறத பத்தி சில விஷயங்கள நா ஒங்களோட பேசலான் நெனைக்கிற
கண்டிப்பாங்க தோழி நீங்க சொன்னது ரொம்ப செரியான ஒரு இதுதான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வந்து நமக்கு கொழந்தைகள வளர்க்கறதே ஒரு பெரிய விஷயமாதான் இருக்கு இல்லைங்களா
ஆமா நான் வீட்லதான் இருக்கேன் அப்பிடி இருந்துமே என்னோட குழந்தைய சமாளிக்கிறது அவுங்க போக்குக்கு போக்கணுமா அவுங்க விருப்பப்படி அவுங்க எல்லாத்தையும் செய்யலாமா இல்ல நம்பளோட கட்டுப்பாட்டுல வெக்கனுமா இந்த மாதிரி எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கு அதோட மட்டு இல்லாம கொழந்தைக்கு உணவு குடுக் இருகறதுலையும் செரி அவுங்களோட பராமரிக்கிறது எந்தெந்த மாதிரி நேரத்துல எந்தெந்த மாதிரி உணவு குடுக்கணும் என பல சந்தேகங்கள் இருக்கு நம்ப ரெண்டு பேரும் அதை பத்தி கொஞ்ச நேரம் கலந்துரையாடலாம்
கண்டிப்பா கண்டிப்பா ஆ தோழி சொல்லுங்க
ஆ முதலாவதா குழந்தை வந்து எல்லா விஷயத்துக்கும் அழுத அடம் பிடிக்கிறான் அப்ப நம்ப அவன் ஒரு பொருள் வேணுன்னு கேட்டா நம்ப ஒடனே குடுத்துடலாமா இல்ல அத மறுக்கணுமா இதுல எனக்கு பெரிய சந்தேகமே இருக்கு
அது ஒண்ணு இல்ல தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவுங்க கேக்குற பொருட்கள் பத்திதான் இப்ப சில கொழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த கூர்மையான பொருட்கள் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கத்தி அந்த மாரி பொருட்கள் ஆணி அதுக்கப்பறம் இந்த ஏதாவது குத்தக்கூடிய பொருட்கள் அந்த மாரி பொருட்கள் வந்து கே பாங்க அந்த மாரி பொருட்கள் கேக்கும்போது நம்ப குடுக்கூடாது புறக்கணிக்கணும் ஸோ அந்த மாரி பொருட்கள் குடுக்கும் போது அவுங்களுக்கு தெரியாது எது எது நம்ப வந்து நம்ம கையை குத்தும் எது காயப்படுத்தணும் அவுங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாரி பொருட்கள் குடுத்தோம் அப்டின்னா அவுங்க தெரியாம வாயில போடுறது அந்த மாரி ஏதாவது பண்ணுவாங்க அதே மாரி கொழந்தைங்கட்ட காயின் ஐட்டம் சில்ர காசு அதுக்கப்பறம் அது போக சின்ன சின்ன காயின் ஐட்டம் அந்த மாஈரி வாய்குள்ள ஈசியா போக வேண்டிய பொருட்கள் கேட்டாங்கன்னாலும் குடுக்கக் கூடாது ஏன்னா அவுங்க வெளையாட்டுத்தனமா எடுத்து வாயில போட்டுருவாங்க தொண்டையில சிக்கிச்சு அப்பிடின்னா அது ஒரு பெரிய பிரச்சனைைய வந்து உண்டாக்கி விட்டுரு இல்லைங்களா சோ அதனால அந்த மாரி பொருட்கல்லாம் குடுக்காம கொஞ்ச சாஃப்டா இருக்க இந்த மாரி பால் மாரி ஐட்டம் கொஞ்சம் பெரிய பால் எல்லாம் கேட்டாங்க அப்பிடின்னா அது குடுங்க ஏன்னா அது வந்து அவுங்களால முழுங்கவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது சும்மா கடிச்சுட்டு மட்டும் தான் இருக்க முடியும் அந்த மாரி பொருட்கள் அந்த மாரி பொருட்கள் அவுங்களுக்கு அவுங்களுக்கு காய ஏற்படாத பொருட் பொருட்கள் எது கேட்டாலும் நீங்க குடுக்கலாம் மெய்னா வந்து கைக்கு எட்டக்கூடிய இருக்க பொருட்கள் உங்க வீட்ல அங்கங்க வச்சிருப்பாங்க பொருள் எடுத்துட்டு அந்த மாரி பொருட்கள் இருந்தா அத வந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஹைட்டா உங்கலோ நீங்களோ உங்க கணவரோ எடுக்கக்கூடிய ஹைட்ல வச்சுட்டு கீழ மேக்சிமம் எதுமே இல்லாத மாரி பாத்துக்கோங்க தரைப்பகுதியில அதுதான் ஒரு நல்ல ஒரு இது தீர்வுன்னுஅ சொல்லலாம்
ஆ எனக்கு நல்ல அறிவுரை சொல்லிருக்கீங்க பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நான் காய்கறி விட்றதாக இருக்கட்டு இல்ல நாய் எதாவுது ஒரு பொருள்ள எடுக்குற இல்ல ஒரு துணி நறுக்குறேன்னா உடனே அந்த கத்திரிக்கோள் வேணு இல்ல அந்த கத்தி வேணு சொல்லிதா அழுது அழுது பொறன்டு ரொம்பவே அந்த கேட்கும்போது நம்ம குடுக்கற மாதிரி வருது. சில நேரங்கள்ல வீட்ல இருக்கிற பெரியவங்களும் இந்த குழந்தைய அடிச்சுட்டாளா அப்படின்னு கேட்கும்போது நம்ம குடுக்கற மாதிரி இருக்கு. நான் போகப் போக அதெல்லாம் அடிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா கூட நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. குழந்தைய அடி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அடி க்கிறது சரின்னு நினைக்கிறீங்குளா இல்ல தவறா
தவுக்க முடியாத சூழ்நிலையில நம்ப அடுச்சுதா ஆகணும் ஏன்னா அவங்க ஒரு வாட்டி கேட்டுட்டு விடமாட்டாங்க வற்புறுத்தி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கத்தி வேணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலு அந்த கத்தியு கத்திரிக்கோளு வந்து வேணு வேணும்று இருப்பாங்க அந்த மாரி சூழ்நிலை நமக்கு வேற வழி இல்லங்கும் போது அடுச்சுதா ஆகணு அது ஒண்ணுதா தீர்வா
சரியா சொன்னீங்கஸ் தோழி என்ன பண்றாங்குன்னா நம்ம ஒரு முறை ஒரு பொருள குடுத்துட்டோம்னா அடுத்த தடவ நம்ம அழுதா நம்ம அம்மா நமக்கு இத செய்வாங்கங்க மனசுல வெச்சுட்டு எதெல்லா பண்ணக் கூடாது அந்த மாதிரிலாம் ரொம்பவே பிடிவாத பிடிக்கிறாங்க இது நமக்கு என்னனா தொடந்து என்ன பொறுத்துலல்ல நம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கோ அப்பிடிங்கும்போது தொடந்து அழுகை சத்தம் இந்த மாதிரியான விஷ்யிங்கள் எனக்கு மன அழுத்தத்த உருவாக்குது கொழந்திக்கு எனக்கும் இடையில ஒரு தவறான ஒரு வெறுப்புணர்வு மாரிதா வருது அதனாலதா நா உங்களுட்ட கேட்ட கொழந்தியோட
ஆம்மா தோழி செரியா சொன்னீங்க ஏன்னா அவுங்க வந்து ரெகுலரா அவுங்க கத்துறது அழுகுறது சினுங்குறது கேட்டா நமக்கு எரிச்சல் வந்துகிட்டேதா இருக்கு அதுக்காகதா வந்து சில சமயங்கள் நம்ப வெளிய கூட்டிட்டு போலா அப்டி முழு நேரமும் நம்முளால வெளியே கூட்டிட்டு போவ் முடியாது அப்பிடிங்கிற பட்சத்துல வீட்ல இந்த மாரி ஒரே அழக சத்தம் அதெல்லா கேட்டு இருந்தா நமக்கு வீட்டு வேலையு செரியா இருக்கும் ஒரு பக்கம் இந்த அழுகை சத்தமும் கேக்குறக்கு ரொம்ப வெறுப்புதா வரும் இல்லைங்களா
ரொம்பவே சரியா சொன்னீங்க மற்றபடி உணவு விஷயத்தில்லிங்க என்னோட கொழந்தியோட நா ரொம்பவே போராட வேண்டியதா இருக்கு கொழந்திக்கு குறிப்பிட்ட வயிது ஓரளவுக்கு பேசுற வயி த்தாயிக்கே இன்னுமேல் நா வந்து அனைத்து உணவுகளையுமே ரொம்ப கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அந்த மாதிரிதா உணவு அச்சிரிதளவு குடுக்க வேண்டியதாருக்கு எப்பிடி கொழந்திக்கு புடிச்ச மாதிரியான உணைவுகள குடுக்கலாமா எந்த மாதிரியான உணவுகள் இந்த வயிசுல குடுக்குலா
இப்ப வந்து பாத்தீங்குன்னா அவுங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று வயிஸ் தா ஆகுது இன்னு சாப்பாடு மேக்சிமம் இப்பருந்து இந்த சாப்பாடு எல்லா சாப்புட ஆரம்பிப்பாங்க அப்டி இல்ல அப்பிடிங்கிற பச்சத்துல அவுங்க கொஞ்சோ வித்தியாசமா எதிர்பாப்பாங்க அப்டின்னா இந்த உருளக்கிழங்கு வேக வெச்சு அவுங்களுக்கு மசிச்சு குடுக்கறது இல்லன்னா நீங்க இப்ப சமூக வலைதளங்கல்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லா எதது எப்டி எப்டி பண்ணி குடுக்கலாம் அப்டின் சொல்லிட்டு எது எப்டி பண்ணி குடுத்தா கொழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்டிங்கிறது இது பண்ணிக்குலா மொதல்ல வந்து உங்க கொழந்தைக்கு காரம் பிடிக்குமா இல்ல இனிப்பு பிடிக்குமான்னு நீங்க வந்து ஃபஸ்ட் கண்டறியணும் ஏனா கண்டறிஞ்சிங்க அப்டின்னா அதுக்கேத்த மாரி நீங்க வந்து அவுங்களுக்கு உணவுகள் வந்து குடுக்க முடியு இல்லையா சோ அதனால அது கண்டுபிடிச்சு அவுங்க எப்புடி உணவு விரும்புறாங்க அப்டின்னா கம்மியா காரமா எதிர்பார்க்குறாங்க அப்டின்னா அப்டி பண்ணி் குடுங்க அவுங்களுக்கு உங்குளுக் பிடிக்கலைனாலும் அவுங்களுக் வந்துட்டு எவ்ளோவ் அஹா போ எப்டி சொல்றது கொஞ்சோ ஒர் ஒரு கை சாப்புடுவாங்க அப்பிடின்னா ஒரு கை மட்டும் அழவா பண்ணி் குடுங்க அந்த மாரியி பண்ணி குடுக்கும்போது அவுங் சாப்புடுவாங்க உணவும் வந்து மிச்சமாகாது
சரியா இங்க நானுமே நாம் கேரட்டை வந்துட்டு மிக்சில அடிச்சுட்டு தோச மாவுல கலந்து சின்ன சின்ன அஹா என்னால முடுஞ்ச வரைக்கும் கொழந்திக்கு உணவு கொடுக்கதா பாத்துட்டு இருக்கே அனா நீ சொன்ன மாரி நம்ம உணவு செஞ்சு குடுக்குறது சரிபட்டு வருமா பெரும்பாலான சொல்லுவாங்கா கொழந்தயோட அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கலாம்னு
தோழி உங்க குரல் ரொம்ப மெல்லியஸ்சா கேக்குதுங் தோழி
இல்ல நீங்க சொன்னீங்கில்ல சமூக வலைதளங்கள்ல வர்றத பார்த்து கொழந்தைக் சமைச்சு குடுக் குல்லான்னு அதெல்லா நம்பகத்தன்மையா இருக்குமா கொ கொழந்திக்கு அந்த மாதிரி உணவுகள நம்ம குடுக்குலாமா
ஆமாங்க தொழி ஏ இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ப வந்து நம்பி பண்ண முடியாது சிலவங்களோட நீங்க பய்யோ அப்டின் சொல்லி சொல்லுவாங்க இல்லன்னா உங்களோட பேஜ்ஜ நீங்க வந்து பாத்தீங்க அப்பிடின்னாலே தெரியும் அவுங்க எப்டி ப்ரொபஷ்னலா அப்பிடின்னு ப்ரொபஷனல்னா அவுங்க இது வரைக்கு எந்த ஒரு கிளினிக் வெச்சுருக் க்காங்குலோ இல்ல வந்து எங்கியாவது ஃப்ராட்டிஸ் பண்ணிட்ருப்பாங்க எல்லாத்தியுமே வந்து அவுங்க போடுவாங்க சோ அப்டிங்கிற பட்சத்துல்ல நீங்க செர்ஷ்பண்ணி பாத்துட்டு ஓகே அப்டின்னா இது பண்ணுலாம் அதையும் மீறி நீங்கு இல்ல எனக்கு இத யாராவுது யுகேன்ஷ்ஷி பாத்து அவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போட்ருக்காங்குலா அப்டின் நீங் செக் பண்ணுனா அவங்க ஒரு கருத்து சொல்லிருப்பாங்க இல்லையா அதுல கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கின்னாலே தெரியு ஏனா ஒருத்தங்க வந்து பயன்படுத்தி பாத்துருப்பாங்க பயன்படுத்தி அத ஒரு நல்ல ஒரு உபயோகமா இருக்கூங் போது கண்டிப்பா அந்த டாக்டருக்கு வந்து நன்றிகள் இல்லின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பங்க சொல்லியிருப்பாங்க அந்த அப்ரிசியேஷன் வெச்சு நீங்க தெரிஞ்சுக்குலாம் சரி இது உண்மதா நம்ம இது நம்ம கொழந்திக்கு நம்ம குடுக்கலாம் அப்டின்னு
ஹ ரொம்ப நன்றி தோழி அடுத்தபட்சுமா நா பாத்தீங்கன்னா இந்த கல்லே வகைகள்ளா கொண்டை கடலை வேர்கடல் வேர்க் கடலன்னு சொல்லுவாங்குளா அது பச்ச பட்டாணி ஊற வெச் பச்ச நவதானிங்கள் இந்த மாதிரி விஷயங்கல்யெல்லா நா ஊற வெச்சு முளை கட்டினதுக்கு அப்புறோ அவிச்சு குடுத்துட்டுதா இருந்தே அது ஓரளவுக்கு சத் த்தான உணவு தான
ஆமா அது ரொம்ப சத்தான உணவகம் தோழி ஏனா பெருஸு ஆனாதுக் அப்பறோ கூட அவங்குளுக்கு எப்டி சொல்றது அது சாப்பறதுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனா இப்ப நீங்க குடுத்துட்டீங்க அப்பிடின்னா அதுதா அவுங்களுக்கு வந்து வருங்காலத்துல நின்னு பேசும் சோ நம்ம தாய்ப்பால் இப்டி அந்த குடிக்கிற வேண்டிய வயிசுல நம்ம குடிச்சோ அப்டின்னா நமக்கு அதுக்கான ஊட்டச்சத்து ரொம்ப வருஷ்ஷங்குளுக்கு இருக்கும் பாத்தீங்குளா சோ அந்த மாதிரிதா இதுவும் இந் மூளக் கட்டுன்ன அந்த இத எல்லாமே வந்து சாப்புடும்போது அது ரொம்ப உங்குளுக்கு சத்தான ஒரு இதாகும் இது வந்து கொழந்திக்கு சின்னதா இருக்கும்போதுன்னுயில்ல பெருசானாலுமே வந்து அவுங்களுக்கு குடுக்குறது நிப்பாட்டாதிங்க தோழி
ரொம்ப நல்லா சொன்னீங்க தோழி அடுத்ததா பாத்தீங்கன்னா என்னோட கொழந்த வந்து எல்லாரோடையும் ஒரு இணக்கமா யாரு தூக்குனாலும் போக மாட்டேன்னு இல் புதிதாக ஒருத்தவங்க வந்து அவுங்களோட பழகுறதுக்கு ரொம்பவே தயங்கறா உறவினர்களோட ஒரு எளிதுல போயிட்டு இந்த மிங்கலா ஆவற்துனு சொல்லுவாங்கல்ல எளிதுலா ஒரு பிணப்பை ஏற்படுத்தி இருக்க மாட்டான் இதுக்கு ஒரு அம்மாவா நான் எந்த மாதிரியான முயற்சிய முன்னெடுத்து அவன மற்றவனோட சமுகத்துல பழக வைக்கணு
கண்டிப்பா தான் தோழி ஏன்னா இந்த மாதிரிதான் எல்லா குழந்தைங்களும் வந்து பண்ணுவாங்க சோ அப்பிடி இருக்கும் போது இப்ப உங்க உறவினர்கள் கிட்டயே போகறத்துக்கு அவுங்க தயங்கராங்கன்னு பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாரி லீவ் சமயங்கள் வரும் பொழுது அப்பிடி இல்ல ஒரு விசேஷத்துக்கு வருது எல்லாம் ஊருக்கு போறோம் ஒட்டுக்கா அப்படிங்க போது நீங்க உறவினர்களோட அவங்க கூட நீங்க இருக்கு போது குழந்தையை அவங்க கிட்ட விடுங்க அவங்க கேட்டாங்க அப்படின்னா ஏன்னா நீங்க அருகாமையிலதா இருக்கீங்க சோ எந்த பிரச்சனையு உங்களுக்கு தெரியாம வந்து எந்த ஒரு இதுவுமே நடக்காது இல்லைங்களா அப்படின்னு இருக்கு போது நீங்க பக்கத்துல இருக்கங்கறனால குழந்தையு ஒரு தைரியத்துல இருப்பா அது போக சரி இவங்க நம்ம சொந்தக்காரங்க நீங்க அப்படியே கையோட சொல்லி கொடுங்க இவங்க அத்த இவங்க மாமா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க பெருசாகும் போது அத கண்டுக்குவாங்க அடுத்த முறை நீங்க அதே ஒரு திருவிழா கோயில் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு அங்க போகும்போது அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த இவங்களோட அட்டாச் ஆயிருவாங்க சோ அதே மாதிரிதா அதே மாரி அவங்க எதாவது பாசத்துல ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்களோ இல்ல ஏதாவது ஒரு விளையாட்டுச்சமானம் குழந்தைக்கு குடுக்கறாங்க அப்படின்னா அது வாங்க சொல்லுங்க அப்பதா வந்து தெரியும் சரிங்க குடுக்கறாங்க இவங்க நம்ம சொந்த சொந்தத்த தவிர யாரும் தேவயில்லாத ஒரு புது நபர் எது கொடுத்தாலும் வாங்க வேண்டா அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு பழக்க விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அத புடிச்சுக்குவாங்க
ரொம்பவே மிக மிக எனக் பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க என்ன பெரியபா ஒரே இத வர இப்ப எனக்கும் அவங்களுக்கு வர இவங்க ரிஷான் சொல்லுறதுக்காகவே குழந்தைக என்னிடம் வர மாட்ராங்க நம்ம சொல்லி தா கொடுக்குறோம் இருந்தாலுமே நீங்க சொன்ன மாதிரி இவங்க ஒவ்வொரு இனிமே நம்ம பாதுகாப்பா இருப்போ அப்படிங்குற நம்பிக்கையா நம்ம குழந்தைக் ஏற்படுத்துவோ சொல்லி இருக்கீங்க நிச்சயமாவே நா அத கடபிடிப்பே அடுத்ததா சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா குழந்தைய அடி அடிக்கடி வெளியில எல்லா கூட்டிட்டு போறது அது சரியான விஷயமா நா அவ்வபோது எ குழந்தையை பக்கத்துல அடி இந்த வீட்டுக்கு என்னா கரெக்டா இப்போ தூக்கம் வருது தூக்கம் வருது கோவில் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு எல்லாம் அலசிட்டு போறது ஏன்னா வெளி உலகத்த பாத்த ஒரு இது வேணும் ஒரு நம்பக தன்மை வேணும்கறதுக்காக
உம் உம் சரிதாங்க தோழி நீங்க வெளிய கூட்டிட்டு போனாத குழந்தை நீங்க மட்டுமே உலகமில்ல வெளியில ஒரு உலகம் இருக்குன்னு தெரியு இல்லைங்களா எனா உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அம்மா மட்டும்தா உலகம்னு தப்பா வந்து இட போட்டுக்குவாங்க அதனால வெளியே அப்பப்போ கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா வெளியில இருக்கற அட்மாஸ்பியர் பார்த்து இதுவும் ஒரு உலக இருக்கு அப்படின்னு குழந்தைங்க வந்து கத்துக்குவாங்க தோழி
ரொம்பவே சரியா சொன்னீங்க என்னோட சந்தேகங்கள் பல உதவி படி வச்சியிறுப்பீங்க உங்களோட இவளோ நேரம் பேசுனதுல எனக்கு உம் தகவல்கள் பயனுள்ளதா இருந்த மீண்டு ஏதேனு சந்தேக இருந்தா நா தொடர்பு கொள்றே
கண்டிபா டொழி நன்றி தோழி நன்றி